சொல்லுங்க
இன்னும் வர சொன்ன வீட்டுக்கு வரல நீ இன்னு
ஆமா அதா வந்து வரலான் தா பாத்தே இப்ப நா ஜிம் ஜாயின் பண்ணிட்டேனே சொன்னே நான்
ஜிம்மா என்ட்ட சொல்லவே இல்லையே
ஆமா ஜிம் ஆ ஆமா நான் வந்து ஆ கொஞ்சோ நாளைக்கி முன்னாடி பேசி வச்சிருந்தே அ அவுங்களுல்ல கால் பண்ணிக் கேட்டுட்டே இருந்தாங்க என்ன ஜிம்முக்கு வரே ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னு பண்ணலன்னு சொன்னாங்க எனக்கு தெரிசவங்கதா அப்புறோ போய் ஜாயின் பண்ணிட்டே ஆமா பயங்கரமா போட்டுட்டே உன் இப்பெல்லா என்னை பாத்தீன்னா உனக்கு அடையாளமே தெரியாது தெரியுமா
அதனால தா பா பாக்கலான்னு சொல்லி கூப்டுருந்தே
ரொம்ப நாளாச்சுன்னு கூப்ட்டல்ல என்னால தா வர முடியல ம் கண்டிப்பா மீட் பண்ணுவோ செரியா
நானு இல்ல இல்ல நானு தா ஜிம்முக்கு போன இப்ப எப்பிடி வெயிட்டெல்லா கொறைஞ்சிருச்சு ச்சா
இல்ல இல்ல இன்னைக்கி தானே ஃபர்ஸ்ட்டேவே போறே
ஓ அப்டி நானு வந்து நானு மூணு மாசம் போனே எனக்கு இந்த கால் வழிலாம் இருந்துச்சு நா போனனால நல்ல வெயிட்டு குறைஞ்சிது, எனக்கு அந்த கால்வலி இரு இருக்கிற எடமே தெரியல நல்லா இருந்தது. பட் நீ போறது எனக்கு தெரியவே
இல்ல நா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போனே நான் உன்ட்ட சொன்னேனான் தெர்ல அப்ப போம்போது எனக்கு நல்லா ரெடியூஸ் ஆனுச்சு வெயிட்டு. சரி எடையில வந்து விட் விட்டுட்டேன்னா ஒரு மாசம் போகல சரி ஓகே மறுபடியும் ஜாயின் பண்ணுவோன் சொல்லிட்டு இப்போ மறுபடியு ஜாயின் பண்ணிட்
ஆ வெயிட் இல்லாதவங்களு போணுந்தா வெயிட் இருக்கறவங்க போணுன்னு அவசிய இல்
அது வேணா கரெக்ட் தா இல்ல இன்னைக்கு போனே பாத்தியா ஃபர்ஸ்ட் டே, நானாது சரி ஓகே வெயிட் போட்டுட்டே வர்ற ஒரு பொண்ண எல்லா வந்து ஒல்லியா இருக் இருக்காங்கங்க அவங்க, அவ்ள ஒல்லியா இருக்காங்க. அவங்களா வந்து பண்றாங்க ஆ
அப்டிதா இருக்காங்க நெறய பேர் ஒல்லியா இருக்காங்க நீன்ளா ஏ வர அப்னு கேட்டதுக்கு ஃபிட்னஸா இருக்கணுன்றாங்க அய் யய்யோ நா என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயி ச்சு ஆனா நல்லா இருக்கு ரிலாக் நல்லா இருக்கு ஒடம்பு எந்த ஒரு பெயின் அப்டிலா ச் ஆனா ஸ்டாரிங்ள வந் எனக்கு ஒரு ரெண்டு வாரக் நடக்கவே முடியாத மாதிரி ஆயிடுச் ஐயயோ நம்ம ஓடிடலா வரவே கூடாது திரும் மோ நா என்னமோ ஈஸியா இருக்குனு நெனச்சிட்டு போன அழவா அவ்ளோ ஒரு அழ வந்துச்சு. வலி தாங்க, அதுக்கப்பற ரெண்டு வாரத்த கழி அழச்சு எனக்கு அது நல்லா
கண்டிப்பா இல்ல நான் முன்னாடி போனேன்னு சொன்னேன்ல ஒன்ட்ட அப்ப போமோதே எனக்கு ஒரு ஒரு வா மா ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல ச் உடம்பெல்லா செம்ம பெயின்னு பயங்கரமா அப்டி புடிச்சுக்கிச்சு அங்கங்க. ஆனா இப்போ வந்து, இப்ப அதுக்கப்பற பாத்தா ஒன் வீக் அப்பற பாத்தீங்கன்னா நல்லா ஒடம்பு ஃப்ரீ ய்யா இருந்தது இல்ல
ஆமா நா எனக்கு இப்ப திரும்ப பயமா இருக்கு நானு வந் வந்து ரெண்டு மாசம் போன ரெண்டு மாசம் போலையா திரும்ப இப்ப போனா எனக்கு எங்க அந்த வலி வருமோ அப்டி அப்டின்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அது மாரி ஏதா வருமோ திரும்பவு விட்டு விட்டு போனா அந்த மாரி
ஆ விட்டு விட்டு போனா வரு நீ வந்து கண்டினுவா போ சரியா. கண்டினிவா இனிமையாது போறதுக்கு ட்ரை பண்ணு ஆமா அவங்கவுங்க வந்து அவ்ளோ லீனா இருக் இருக்காங்க அவங்களே போகும்போது நம்மல்லா வந்து கண்டிப்பா போய்தா ஆகணு இன்னொன்னு என்னன்னா நல்ல ஒடம்பு ஃப்ரீயா இருக்
ஆ என்னன்னா அந்த லீவுல பசங்கள வச்சு போ முடியலன்றதனால ரெண்டு மாச வீட்ல இருந்துட்டனா இப்ப அடுத்த மாசலந்துதா போனு நானு
ம் கரெக்ட் தா அதுதா எனக்கும் பிரச்சன சுனா நா வேற வழி இல்லாம கொழந்தைய கூட்டிட்டுல போற தெரியுமா கொழந்தய
நானு இப்படிதா பண்ணிட்டு இருந்த ஆனா அது வந்து செட் ஆகல கொழந்த பாவோ அங்க போர் அடிச்சு உக்காந்துட்டு இருந்ததா இது வேலைக்காகாது நம்ம இது காசு வேஸ்ட் பண்ண ரெண்டு மாசம் வீட்டுல இருந்துடலா அடுத்த மாச போலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு ருகு அப்டின்னு நெனச்சிட்டு இருக்கே
ம் ம் ஆமா ஒன்னாரு வந்து நா சொல்லியிருந்தே என்னால ஒன்னாரு மட்டு தா பண்ண முடியு அப்டின்னு நான் சொல்லிட்டே அவங்கள்ட்ட அதனால அந்த ஒன்னு ஆறுலயே ம் ஒன்னு ஆறுலயே அவங்க எல்லாமே ஒர் ஓர் அளவுக்கு இது பண்ணிடுவாங்க இது கொஞ்ச நேர இது கொஞ்ச நேர இது கொஞ்சம் நேரனு சொல்லி
பண்ணிடுவாங்க ஒரு நாங்கல்லா வந்து ரெண்டு அவர் மூன் அவர் கூட ஆகிடு யானா கொஞ்ச நேரோ பேசுவோமா கொஞ்ச நேரோ வந்து பண்ணுவோ பிரேக் எடுத்து எடுத்து ஆமா அங்க வீடுகு அங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் கெடச் தாங்க நாங்களு வந்து ட்ரிப் எல்லா போனோ நல்லாருந்துச்சு ஒன்டே ட்ரிப்பு போய்ட்டு வந்தோ அது எங்க நம்ம பேசுறோ அந்த பசங்க ஸ்கூலுக்கு போறது இப்டி டைமாயிடுது இப்ப லீவுன்றனால தான் அன்னைக்கு பாத் பாத்த பேசுன சரி வா அண்ண
ம் எனக்கு ஆசதா உன்ன பாக்கணு ரொம்ப நாளாச்சு எனக்கு ஆசதா
சரி ஓகே அவங்க பண்ணிட்டே இருந்தாங்களா கால் பண்ணிட்டு என்ன நீங்க பீஸ்ச கட்டிட்டு வரமாட்றீங்க வரமாட்றீங்கன்ட்டு அதனாலதா சரி இன்னைக்கு போவோன்னு சொல்லிட்டு போனே
ஆமா யோகா கூட ஆ கண்டி பாக்கலா யோகவும் போனுன் நெனச்சிட்ரக நானு இது விட்டு அது போலா அது விட்டு போலா இல்ல எல்லாமே சேத்து பண்ண
அப்டிலா பண்ணா ம் அப்டி பண்ண கூடாதுன்னு ஆனா சொன்னாங்க ஏதாச் ஒண்ணுன்னா ஒண்ணு மட்டு தான் பண்ணணுமா
யோகாவும் நல்லதுன்னு சொல்றாங்க நம்மளுக்கு டைமில்ல என்ன பண்ணதில்ல எனக்கு ரெண்டும் பண்ணணுனு ஆச தா
உம் அப்டி இல்லன்னா அப்டி பண்ணிகோ காலைல ஒண்ணு போ நைட்டு் ஒண்ணு போ அந்த மாதிரி பண்ணு
ஒண்ணு போத்துக்கே நமக்கு நேர இல்லை காலையில ஒண்ணு நைட்டு ஒண்ணு எங்க போறது இதுக்கே வந்து அழுதுட்டு போறோ
ஒன்னே ஒன்னு மட்டுதா நம்ம எதாவது பெஸ்ட் சூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதா உ நமக்கெது கம்பெ பளா இருக்கு அதுதா
காலைல பசங்க ஸ்கூலுக்கு போயிட்ட பெறகு ஒரு வாட்டி போலா திரும்ப ஈவினிங்லா வந்து போக முடியாது சமைக்கணு பசங்க வந்துரு படிப்பு சொல்லி கொடு னும் இதுக்கு எப்டி நேர கரெக்டாய்டு அதனால ஈவ்னிங்ல போ முடியாது மார்னிங்லதான் அதுக்குடன ரொம்ப ரொம்ப ஒன்பது மணிக்கு மேல போறேன் காலிலேயே போனாதான் நல்லாருக்கு நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போற டைம் கரெக்ட டாருக்கா அதனால லேட்டா போறே ஏதோ போற ஆனா போறனால கொஞ்ச யூஸ்புல்லாதாருக்கு பெனிபிட்ஸ் இருக்கு பட் ரெகுலரா போறது போகாதது ரொம்ப தப்பாருக்கு
அதுதானே முக்கியம் கன்பார்ம் ஒன்ஸ் போகணுனா ரெகுலரா போகணுதா அப்பதான் நல்லாருக்கு ஏன்னா ஒரு டூ டேஸ் விட்டுட்டு ஒரு மூணு திருப்பி ஒரு நாள் போனனா மறுபடியும் நமக்கு பெய்ன் குடுத்துடு போணம்ல
உம் நானே சரி ஆன்லைன்ல பண்றே அப்டின்னு சொல்லி சொன்னே ஆன்லைன்ல நமக்கு செட்டாகா ஏன்னா நம்ப வீட்ல எந்த திங்ஸும் இல்லையா அது வந்து செட் ஆகாது நம்ளால பண்ணவு முடியாது வீட்ல உட்காந்து கண்டிப்பா பண்ண முடியாது அவங்க நம்மள பாக் சரியாவு பாக்க மாட்டே ட்டாங்க மொபைல நம்ம கரெக்டாக பண்றமானு தெரியாது ஆனா ஆன்லைன் ஆப்ஷனு இருக்கு அது வந்து
அது சரியா வராது ஒருத்தவங்க நேர்ல நம்மளை பாத்து நேருக்கு நேரா பண்ற மாரி அது வராது கரெக்ட் தானே உம் நமக்கும் பண்ணணுன்ற ஒரு இது இருக்காது ஆ பாத்
ஆ ஆமா எல்லாரு கூட சேர்ந்து பண்றது வேற இப்ப ஆன்லைன்ல எல்லாரும் அது செட்டாகாது நம்ம எல்லார் கூட நம்ம பேசிட்டு ஐயோ நில்லுங்க நில்லுங்க நா பண்றே நீங்க முடிச்டீங்களா அந்த மாதிரிங்க போ போட்டி போட்டுட்டு பண்ணுவோ இப்ப எட கொறைஞ்ச இல்லையானு அவுங்க அவுங்க நம்மள பாத்தே வந்து கண்டுபிடிப்பாங்க
ம் எனக்கு ஒன் நா சொன்னேல ஒன்ட்ட முன்னாடி போனே எடைல ஒன் மந்த் போல இப்ப பாத்தா செமையா வெய்ட் ஏறிருந்துச்சு சரி இது சரி வராது அப்டின்ட்டுதா நா ஆ ஜாயின் பண்ணிடே மறுபடியு
ஏ ஏன்னா நம்ம திரும்பவு வீட்லருந்தோம்னா நம்ம சாப்ட்ருவோ இப்ப அங்க போனா நம்மளுக்கு அந்த கண்ட்ரோல அ தந்தது ஆ அதுதா ஒரு அதனால விடக்கூடாது
ஹார்டு ஒர்க் ஒடம்புல வந்து ஹார்டு ஒர்க் நம்ம வந்து நார்மலா வீடு கூட்றோ பண்ற எல்லாமே ஓகே ஆனா ஹார்டு ஒர்க் வேணுல அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டோ நம்ம அதனால கண்டிப்பா ஜிம்முக்கு போறதா எனக்கு தெரிஞ்ச நல்ல ஐடியா நீயும் மறுபடி போ சரியா ஒழுங்க போ
ஆமா ஆமா போனாதா பிளான் பண்ணிட்டு இருக்க எனக்கு இந்த லீவ்லா வந்துருச்சுன்னாதா வந்து அதுவு எங்கள்து வந்து சாட்டர்டே சண்டே லீவு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களு வந்து ஹவுஸ் ஒஃப் பா அவங்க நடத்துறதுனால சேட்டர்டே சண்டே லீவ் விட்டுறாங்களா அப்ப அஞ்சு நாளைக்கு என்னட பண்றது அப்டின் ரமாதிரி அ ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்லே பண்ணுங்கன்றாங்க நம்ம வீட்ல வந் து நம்ம யாராச்சும் நம்ப சொல்லிட்டே இருந்தா பண்ணுவோ வீட்டுல நம்ளா போய் பண்ணுவமா
ம்ஹும் கண்டிப்
நா மட்டும் வேல செய்வே கரெக்ட்டாருக்கு
உம் கரெக்ட் அதுவு போறது மட்டு பத்தாதுன்னு சொல்றாங்க நல்லா ஃபுட் டுலயு இருக்கா தெரியுமா உம் புஃட்டுலயோ என்னிய சொன்னாங்க உம் ரைஸஸ் ரைஸ் எல்லா கம்மி பண்ணிக்கணு நல்லா வந்து ஹ ஃபைபர் ரு அந்த மாரி உள்ளதெல்லா எடுத்துக்கணு ஃப்ரோடீன் உள்ளத எடுத்துக்கனு ம் அப்டின்னு சொல்ற
நம்ப எங்க நம்ம பசங்க மீந்து போனதெல்லாம் சாப்டுருவோம் எல்லாத்
ஆமா அதுல தானே நமக்கு ஏறதே வெயிட்டு
ஆமா கீழ கொட்றதுக்கு மனசு வரல கஷ் டப்பட்டு செய்றோ ரேட்டு அதிகமாருக்கு
ஆம்
என்ன பண்றத்
மாம்மா அதனால வந்து சாப்பாடு வந்து நமக் க்கு அதுக்கேத்த மாரி அளவா எடுத்துக்கோன் டைமுக்கு சாப்டணுமா
ஆஹ் நம்ம அதெல்லா சாப்டவே டைம்ன்றது என்னன்னே தெரியாது நமக்குலா
ம் என்னோட என்னோட கோச்சு என்ன சொன்னாரு இன்னைக்கு அப்டின்னா நல்லா வாட்டரு நல்லா குடிக்கணு
ஆமா நம்ம அது கூட சரியா பண்ண மாட்டோ ஏனா அந்த வேல வீட்டு வேல இருக்றதனால நம்ம எல்லாத்தி எ மறந்துற்றோம் நம்ம ஹெல்தே பாத்துக்றது இல்ல வேல
அதுவும் என்னன்னு கேட்டீன்னா இப்ப வேற சம்மர்ல அதனால வந்து ரொம் ம்ப
ஆமா வே இருக்கு தாக இருக்கு ஆனா நம்மளுக்கு வந்து ஞாபகொ இல்ல போயி எடுத்து குடிக்கணுன்ற அந்த ஒரு இதுல ந்த வீட்டு வேலைலயே நம்ளுத் கரெக்டா இதுவாய்டுது து உம் ம் என் நா ஈஸி நெனைச்சேன் இந்த ஷார்ட்ஸ்லா பாத்துட்டு ஒ பரவால்லையே நம்போ போனா அஹ் வெயிட் குறைஞ்சிரோ போனா வெயிட் குறைஞ்சிரோ அப் அப்டின்னு நினைக்கிறே ஆனா வந்து கொஞ்ச டைமு எடுக்குது
ஆமா ஆமா எடுத்தோனே நமக்கு வராதுல்ல ரெடியூஸ் ஆகாதுல்ல
நான் வந்து டீ காபி குடிச்சிருவே சரி ஜிம்முக்கு தனே போபோறோம் இனிமேலு நான் டீ காபி குடிச்சக்கலா சரி ஜிம்முக்கு தானே போபோறோ இதை சாப்டுட்லா சரி ஜிம்முக்கு தானே போபோறோ இது இதே மாதிரிதா நான் நெனச்சே ஒவ்வொன்னத்தையு எதுவுமே நால அவாய்ட் பண்ணவே முல்ல சாப்ற அப்ரொ அங்க போனாதான் தெரியுது இதை சாப்டக் கூடாது அதை சாப்ட எதுமே சாப்டக்க கூடாது ஐய்யய்யோ இவ்ளோதா குவான்டிடின்றாங்க கன்னடா இது ரொம்ப கஷ்டமா போச்சி
இவ்ளோதா அளகு இவ்ளோதா இது இது அப்டின்றாங்க கரெக்ட்டு தா
ஷாட்ஸுலல்லா பாத்துருக்கியா நெறைய பேர் எப்டிலா பண்ணுவாங்கல்
மாம்மாய் உய்யோ பயங்கரமா ஒர்க்கவுட் பண்ணுவாங்க நமக்கு ஆசையாருக்கும் நம்மனாலல்லா பண்ண முடியாது வ்ளோலா நம்மனால பண்ண முடியுமான்னு தெரியல பண்ணலா நம்ம அந்த மாரி உம் பயங்கர எஃபோர்ட் போடணு நம்ம அப்பதா நம்மோ
பாக்குறதுக்கு ஈஸியா இருக்குல்ல அது
பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு பட் நமக்கு அவங்கல்லா எத்தனை வருஷோம அப்படி பண்றாங்கன்றது தெர்லல்ல உம் நம்ம ஒரு மாசோ போறோ இல்ல நம்ம ரெண்டு மா மாஷொ போறோ ஒரு மாஷோ வீட்டுல உக்காந்திருக்கோ அப்புற ஒரு மாஷோ போறோ ரெண்டு மாஷோ நம்மனால பண்ண முட்
எண்பது வய் ஸ்ஸு எழுபது வயசுனு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க அந்த யூடியூப்ல பாட்டில்லா அவங்களு ஜிம்முக்கு போறாங்க சூப்பரா பண்றாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்மகுல்லா இவங்க கூட கம்பேரே பண்ணக் கூடாது என்னடாது நம்ம இவ்ளோ மோசமா இருக்கோமே அப்படின்ற மாரி அப்படி வெயிட் எலாம் தூக்குறாங்க நல்லா ஹேங் பண்றாங்க சூப்பரா இருக்கு அததுதா நானு கண்டிப்பா போனும் இந்த வந்தி
ம் போ போ நீ போ நானும் ஒரு ஒரு மண்டு செட் வச்சிருக்கே இப்போண்ணுமே வந்து கரெக்டா போகணு அப்படின்னு ஒரு மண்ட செட்ல இருக்கே நீ அதே பண்ணு ஓகேயா
ஆ சரி சரி இப்பதா வந்தல நீ ஆ இப்பதா வந்த டயடா இருப்ப சரி நான் இன்னொ நாளைக்கு பண்றே இன்னொ நாளைக்கு வா ஓகே வா மறக்காம வந்துடணு உம் சரி ஓகே பாய் பாய் ஆ பாய்